வணக்கம்
ம் வணக்கம் எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கே நல்லாருக்கீங்ளா
ஆ நானு நல்லாருக்கே
சமைல் வேல ஆயிட்ருக்கா
ஆமா ஓரளவுக் முடிஞ்சுருச்சு இனிமேதா இன்ன கொஞ்சோ நீங்க எப்டி இனிமே ஆரம்ப்ச்சி முடிச்சிருவீங்ளா நீங்க த்தன் மணிக்கு சாப்புடுவீங்க மத்தியானோ
ல்ஸ் லேட் ஆயிடுங்க எப்டியு ரெண்ட்ர மூணு ஆகூ சாப்புர்றதுக்கு அதனால செரி பாத் த்துக்லா
ம்
ம் ம் ஏன்னா காலையிலு இன்னிக்கு ஞாயிற்றுக்கமையா எழுந்ததே லேட்டு ரொம்ப காலையிலயே அவ சாப்ட்டது லேட்டு தா அத்னால எப்டியு மதியோ ஒரு ரெண்ட்ர மணிக்கு மேல தா சாப்புடுவா செரி பொறுமையா செஞ்சுக்லா கிச்சனுக்கு போனா ஒரு ஒரு மணி நேத்துல வேல முடிஞ்சிரு எல்லா நறுக்கிதா இருக்கு பாத்துக்லா அப்டின்ற மாரி இருக்கு ஆ ஒன்னுப் கட் பண்ணி வச்சிருக்கே ஆ ஆமா வெங்காயல்லா கட் பண்ணி வச்சிருக்கே இப்ப வாங்கிட்டு வந்தாங்கனா இது செஞ்சிட வேண்டியதா
ம் சேர் செரி எப்பவ்மே எப்டி முன்னாடி எதோ ஸ்டோர் பண்றதெல்லாருக் க்கா நீங்க எப்டியோ இது பண்ணி வப்பீங்ளா வெங்காயலா உரிச்சு வெக்
இல்லைங்க அது அந்த மாரில்லா பண்றதில்ல நான் முன்னாடில்லா ப பண்ணிருக்கே அப்றோ அது எனக் சரிபட்டு வர்ல எதுக்கு அந்த எடத்த வச்சுக்கிட்டு ஆ இல்லே இல்ல அத் து வந்து மாறிடுது நம்ம என்னதா செஞ்சு வச்சாலு அடுத்த நாள் காலையில கலர் மாறிடுது ஸ்மல் வேற் ற மாரி வர மாரி இருக்கு அதனால நானு அத ஸ் செய்யற்து கெடையாது அந்த நேரத்துக்கு என்ன செய்றேனோ அப்ப பாத்துக்கலா அப்டின் ட்ற மாரி தா போயிட்ருக்கு முன்னாடிலா வந்து கொஞ்சோ இந்தப் பூண்டெல்லா உரிச்சு வச்சுப்போ ஆ சின்ன வெங்காயல்லா அப்டே உரிச்சு அப்டே பாக்ஸ் பண்ணி வச்சிர்க்கிறது இதெல்லா பண்ணேந்தா ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக இப்ப அதெல்லா ம் இல்ல
எனக்கு வந்து வெஜிடபிள்ஸே வச்சா ரொம்ப நாள் வந்து தங்க மாட் டுது வேமாவே வேஸ்ட் ஆய்டுது வெஜிடபிள்ஸே வந்து தாங்கவே தாங்காது இப்
ஒரு ஒரு வாரோ வச்சிருப்பீங்கல்ல எப்டியு ஒரு அஞ்சு நாள் இருக்கூ இல்லையா
ஆமா அஞ்சு நாள் இருக்கூனு வச்சுக்கோங்களே ஆனா அது எப்டினா இப்ப பத்துல ஒக்காந்து அந்த கவர் வந்து திருப்பி போட்டுட்டே இருக்கணு இல்லாட்டி வேஸ்ட் ஆயிடுன் சொல்லுவாங்க உள்ள ஃபுல்லா அப்டின்னு நா கவர் பிளாஸ்டிக் கவர்ல தா வெப்பே ஏர் டைட் கண்டைனர்ல போட்டா நல்லார்க்கூன் சொன்னாங்க வச்சா அது ரொம்ப ரொம்ப இதாயிடுச்சு ரொம்ப ஏ ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொன்னாங்கன் சொல்லிட்டு ஏர்டையிட் கண்டைன்ல போட்டே
ஆ ஆ ஆ
நா செய்து என்ன பண்ணாலு இதாயிட்டேருக்கு எனக்கு
ஆ ஆ ஆ தெரில ஒரு வேள இந்த டெம்பரேச்சர் வேணா பாருங்க உங் க ஃப்ரிட்ஜுல எப்டி கரெக்டா இருக்கா என்ன அப்டின்ட்டு
ம்
ல நா வாங்கிட்டு வந்தோ இங்க அப்டின் பாத்தீங்னா மி இவர் எப்டின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ இப்ப வெளில டெய்லி போறாங்கல்லயா அத்னால காலில வாங்கிட்டு வர்றது ஏனா முன்னாடில்லா பாத்தீங்னா அவரு இருக்க மாட்டாரு நா என்ன பண்வேனா வாங்கிட்டு வந்து வச்சுருவே அதாது இந்த வாரத்துக்கு தேவையானது ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவே ஏனா சும்மா சும்மா வெளிய போய்ட்டு வர்ற மாத்ரி இருக்கு அது வந்து எனக்கு செரி வராது அதனால செரின்ட்டு அந்த சனி ஞாயிறுலப் தேவையானத் துலா வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த வாரோ அப்டியே ஓட்டுறது அப்டிதா இருந்துச்சு இப்ப அவரு இருக்கற்துனால ஆ சொல்லுங்க
நீங்க எப்டி வீட்ட வெஜிடபிள்ஸ் அதிகமாவா இல்ல நான்வெஜ் யூஸ் பண்ணுவீங்ளா அதிகமா
இங் இங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல நால் நாள் நான்வெஜ் இருக்கூ திங் கள் ஞாயிறு புதன் எலா அந்த மாரி நான்வெஜ் இருக்கூ வெஜிடபிள் வெஜிடபிள் சாப்புடுவோ ஆனா அவருக்கு அவருக்கூ செரி பாப்பாக்கூ செரி நான்வெஜ்னா ரொம்ப இஷ்டோ அன்னிக்கு நல்லா சாப்புடுவாங்க
அதேதா இங்கயு அதேதா நா வந்து என்னன்னா முதல் ரெண்டு நாள் இருந்தது இப்ப நெனச்சோனே வாங்கிக்லான்ட்ற மலேர்ச்சு
ஆ அதேதா அதேதா அ இவ என் னன்னா இப்போ சாம்பார் சாதோ அப்டினா அது சாப்டும்போது அவ சாப்ற நமக்கு தெரியு அவ ஒ நாளைக்கு எப்டி சாப்புர்றா அப்டினு அன்னிக்கு பாத்தீங்னா கொஞ்சோ கம்மியா சாப்புடுவா இதே வந்து நா பிரியாணி செஞ்சே மீன் கொழம்பு செய்றோ அப்டின்னா அன்னிக்கு இன்னொரு மடங்கு அதிகமா போகூ அதுனாலயே நா என்ன பண்ணிட்டோ செரி அதிகமா நான்வெஜ்ஜே வாங்கிக்லா ஒன்னூ எது இல்ல ப்ரச்சன இல்ல
ஆ இங்கேயு அப்டிதா எப்ப பாத்தாலு அதேதா
எங்ளுக்கு எங்கள எங்களுக்கு பாத்தீங்கனா ரொம்ப பக்கத் துல தா எல்லாமே அ மீன் கடனாலு பக்கத்துல இருக்கு சிக்கனு மட் டன்னாலு பக்கத்துலயே இருக்கு போய் வாங்கற்துக்கு அதனால அடிக்கடி வாங்கிட்டு வந்துர்றது
இங்க எங்ளுக்கு எல்லாமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரோ இருக்கூ மேடம் பக்கத்துல வந்து இந்த கடைகள்ல்லா இல்ல எங்ளுக்கு சிக்கன் இந்த கடல்லா இருக்கூ அதுலலா கிலோவுக்கு கட் அதாவ்து அவுங்க நல்ல கட் பண்ணி தரதுலதா வந்து நம்ம போட்றதே இருக்கு ஏனா கட் பண்ற விதோ நல்லா இல்லாட்டி நம்ம என்னதா பண்ணா பிரயோஜன இல்ல உள்ள ஒடஞ்சுருல்ல
ஆமா ஆ
பொங்லா போனோனா செரியா வெட்ட மாட்டாங்க அவுங்க வெட்றது வந்து எலும்ப வந்து நடுல கூடி வெட்ன மாரி இருக்கூ நம்ம போட்டு வதக்கும் போதே உள்ளருந்து எலும்பு ஃபுல்லா ஒடஞ்சு ஒடஞ்சு விழுந்துட்டே இருக்கூ நம்ம பசங்களுக்கு இல்லவுங்க சரியா இது பண்ண மாட்டாங்க நாங்க அதனால கொஞ்சோ தூரமாவே போய்ட்டு வறது நம்ம ஒவ்வொரு தரவ போம்போது சொல்றோமா அது அவுங்ளுக்கு ஒரு மாரியா இருக்கூ சொல்லும் போது கொஞ்சோ நமக்கூ ஒரு மாரியா இருக்கூ என்னா நம்ம கடையிலே நமக்கே இவ்னோ வெட்ட சொல்றா இல்ல ல அது எல்லாமே ஆமா எல்லாமே அவுங்கதா மொத வந்து என்ன ஆவுனா சேந்து போவுமே ஹஸ்பண்ட்கெப்னா எப்ப போனாலு சேந்து போணு சேந்து போணுன் சொல்லிட்டேருப்பாங்க நா முன்னாடி அப்டிதா போய்ட்டே இருக்கே அதுக்கடுத்துதா எனக்கே தோண ஆரம்ப்சிச்சு நம்ம வாங்குறதுக்கு கூட போயிட்டு இப்டி இருந்தோன்னா நம்ம எப்ப சமைக்றது அதனாலதா வீட்ல சமைக்குல்ற வேல லேட் ஆகுது அவுங்க வதது வாங்கிட்டு வந்ததுக்கப்றோமா நம்ம வெயில்ல போய்ட்டு வரோமா ரொம்ப டயடாயிரு ஒன்னு வீட்டுக்கு ஒன்னி காஃபி இல்ல எதாது ஸ்னாக்ஸு எதாது கண்டிப்பா சாப்டுன் வந்த மாரி ஆயிரு காஃபி போட்டன்னா காஃபி செஞ்சுட்டு பண்ணிட்டு அதுக்கத்ததா வெங்காய் உரிச்சு அது சிக்கனோ மட்டனோ கழுவி செய்யவே முடியு அதனாலதா இப்ப கொஞ்ச நாளா போறது கெடயாது வெளியில போகும் போது நாலு பேரு சேந்து சேந்தேதா போவோ நம்ம போய்ட்டு அதோட சே நாங்க பொருள் எல்லா வாங்கிட்டு வீட்டுக்கு வறவே ஒன்ட்ரை ஆயிடு வந்தாச்சுனா எல்லாமே படுத்துருவாங்க ஆனா நம்ம வந்தோன்ன நம்ம வெங்காயோ உரிக்க ஒக்கார்னுமே
ஆமா நமக்குல்ல வேலருக்கூ ஆ
போ இப்ப என்ன ஒன்னுனா முன்னாடி இப்ப கூட வந்து வெளியில போகு போது நா இததா வாங்க போறே அப்டின் சொல்டாங்க நம்ம இப்ப வெய்ட்டுன் சொன்னா வாங்கிட்டு வராங்களா நம்ம அதுக்குள்ள வெங்காயோ உரிச்சு சுர்லா அவங்க வரதுகுள் மசால் வறுத்து வச்சு வேலே கொறச்சசுக்லா அவுங்க என்ன பண்ணுவாங்க எதுமே சொல்ல மாட் டாங்க அங்க போறே எது இருக்கோ பாத்துட்டு வரே போறது ஒன்னு வாங்க போவாங்க வரும்போது மூணு வாய்ன்ட்டு வந்துரு எனக்கு அவங்களயோ ஒரு சில நேரோ ஒரு சில நேரோ நா ஏதாவது என்னன்னா இப்போ மட்டன் வாங்க போறோன்னு வச்சுக்கோங்க மட்டன் மட்டு மட்டன் தா வாங்குறோனா பிரியாணி இப்ப ஏதாவது நார்மலா மட்டன் சுக்கா குழம்புன்னா பரவால மட்டன் மட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க இப்போ ஒருவேல பிரியாணினு சொல்டே வச்சுக்கோங்களே பிரியாணிக்கு மட்டன் வந்து ஒரு அர கிலோ வாங்குராங்கன்னா அப்டி போவாங்க அன்னைக்கினு பாத் து மூள இருக்கு சுவரொட்டி இருக்கு ஈரல் ருக்கு மூணுமே வாங்கிட்டு வந்துருவாங்க
நீங்க இதெல்லாமே சமைப்பீங்களா
சமப்பே
பரவால்லங்க நா
ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இவங்க எங்க அத்த வந்து இப்போ கொஞ்ச நாளா ஹா ஹஸ்பிட்டல் இருந்தாங்க நா மட்டு இருந்ததுனால மூள குடுத்தாங்களா செரி ஓகே அப்ப நாஎன்ன பண்ணுவேனா மூள வாங் தந்துட்டீங்கனா நா வெங்காயோ இல்லாம ஹோட்டல இருக்குற மாரி வச்சு தரே அப்டினு சொல்லிட்டு அத பண்ணிருவே இப்போ இதே எங்க அத்த இருந்தாங்கனா கண்டிப்பா வெங்காயோ அருக்கனோ சின்ன வெங்காய தா அருக்கணு நெறைய சின்ன வெங்காய தா போடணு சொல் சொல்லுவாங்க அப்ப நெறைய சின்ன வெங்க அரிச்சு உரிக்கவே அத உரிச்சு அறுக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரோ ஆயிடோ
எங்க வீட்ல இருக்க மாரியே இருக்காங்கங்க ஏன்னா எ அம்மா வீட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சின்ன வெங்காயோ சேக்க மாட்டாங்க ஆனா எ மாமியார் வீட்ல எப்டினா சின்ன வெங்காயோதா அதிகமா சேப்பாங்க
ஆஹ் இல்ல எனக்கு இல்ல நாங்க வந்து சின்ன வெங்காய தா நாங்களுமே நெ றையா யூஸ் பண்ணுவோ நானு அப்டிதா யூஸ் பண்ணுவே ஆனா எப்டினா அவங்களுக்கு சின்ன வெங்காயோ அரிப் க்கிறது வந்து அந்த பீஸ் வந்து ஒவ்வொன்னு கடுகளவுக்கு இருக்கணு அப்போ எவ்ளோ நேரோ ஆகு நம்ம பெருசா இருந்தா பிரச்சன இல் இப்ப நீட்ட நீட்டமா இருக்குறதா வேமா அரு த்தலா அவுங்களுக்கு வந்து நடுவுலேயு ஒரு மூணு கோடு நாலு கோடு போட்டு அது குறுக்க வேற ரெண்டு கோடு போட்டு அருக்கணு அப்பதா அவங்களுக்கு அது கம்ஃப்ட்டா இருக்கு ஓக் கே நல்ல குட்டிய இருக்கணும்பாங்க அதுலதா டைம் ஆகு அதனால இப்ப அவங்க வந்தாச்சுன்னா சுவரோட்டி தண்ணியா ஒருஇதுல வேக வைக்கணுமா அதுக்கடுத்து ஈரல் தண்ணியா செய்யுனு அந்த ஈரல தூக்கி இதுல இன்னொன்னு என்ன தெரிம ஒரு சின்ன கிட்னி இருந்துதுனு சொல்லி கிட்னி தூட்று வந்துருவாங்க
ஆஹஹா என்ன இது நீங்க இப்பிடி ஏன்னா எங்க வீட்ல மட்டன்னா மட்டன் மட்டு தா எடுத்துட்டு வருவாங்க அவுங்க இதெல்லா சாப்டு பழக்கோ இல்ல எனக்கோ அந்த இதெல்லா பழக்கோ இல்ல அந்த சுவரொட்டன்றது ரொம்ப நல்லதுன்ன சொ சொல்வாங்க அதெல்லா எனக்கு நா எப்ப சாப்ட்ருக்கேனா நா மாசமா இருந்தப்ப மட்டோ எங்க வீட் வீட்ல வாங்கி செஞ்சு குடுத்துருக்காங்க ஆனா நாங்க ரெகுலர எடுத்து இதெல்லா வந்து சமைச்சு சாப்டது கெடையாது அதா நீங்க சொல்லும் போதே எனக்கு புதுசா இருக்கு ஆஹா எல்லாத்
அதாவது ஆனா இது வா இது என்ன ஆகுனா இது புல்லா வச்சுடோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகு தெரியுமா ஒரு வேள அந்த மெய்னா என்ன வச் சுருக்கோனு அதாவது இந்த சுக்காவோ ஒரு குழம்பு ஏதோ வச்சிருக்கோனா அது அப்டியே நின்று ஆனா அன்னைக்கு வந்து ஃபுல்லா அந்த மூள சுவரொட்டி ஈரலு கிட்னி இதுலே சாப் தா இருக்கு அப்ப அந்த குழம்பு என்ன ஆகும்னா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி மறநாளுக்கு போயிரு இப்ப அதனால தா வந்து நீங்க அத செய்றதுனால நடுவுல ஒரு நாள் வாங்கங்க அன்னைக்கு செஞ்சுக்கலா ஒரே நாள்ள உட்காந்து என் ஒரே நாள்ள முடிச்சிறாதீங்
இல்ல இவ்ளோ செஞ்சிட்டு ரொம்ப டயடு ஆயிடுமே நம்மப் அப்டியே படுக்குற கண்டிஷனுக்கு போயிடுவோ கண்டிப்பா
சமைக்கிற விஷயோ ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ் அதிகோ அதனால அது ஒன்னு செய்யாத அதாவது நா செய்யற வரைக்கு நல்லாதா இருப்பே செஞ்சு முடிச்சதுக்கப்பறோ படுத்தனா எந்திரிக்கவே முடியாது அப்டி ஆயிடோ ஏன்னா எனக்கு பாத்ரோ வந்து நெறைய வந்துட்டே இருக்குல தொட்டிக்குள்ள பாத்ரோ வந்து வந்துகிட்டே இருக்கு கழுவுறதுக்கு எனக்கு என்னன்னா சொல்லிட்டு போங்க இல்லனா நா என்ன சொல்வேனா ஓகே அத இந் மற நாள் இந்த ஆட வெட்ட போறேன்ன அத முத நாள் சொல்லுங்க
நீங்க வேலைக்கெல்லா ஆனா யாரோ வெக்கல ஆள் வெக்கல ஆ
வெக்கல எனக்கு என்ன முத நாள் சொல்லிட்டீங்கன்னா நா அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சோ இந்த வெங்காயத் த வெக்கிறது சேரி நீங்க வர்றதுக்குள்ள மசாலா எடுத்து வைக்கிறது இந்த மாரி வேலையாவது முடிப்பேனே போயிட்டு வரும்போது இப்டி வந்தன நமக் ஷாக் ஆயிட்டு எனக்கு அதுல எனக்கு இத ஆயிரு என்ன இது இதுல பைய வேற சொல்லுவா அப்பா எல்லாமே வாங்கிட்டு எதுக்கு மா மூளய மட்டு விட்டுருந்தாங்க அது சேத்து வாங்கிருக்கலாம்ல அப்டினு ஏமா சுவரொட்டி வாங்னாங்க இத வாங்னாங்க மூள ஏமா வாங்கல அது மட்டும்மாது வாங்கிருக்கலா எதுக்கு எல்லா பாட்டிஸ் சேத்து வாங்ன மாரி இருந்திருக்குமா இல்லையா அப்டி சொல்லுவா ஐயோ ஏண்டா நீ வேற
அவங்க வந்து அங்க மதுரயிலே வேல செய்யறாங்களா இல்ல
மதுரைதான் இப்ப அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மதுரதா ஐ டி ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நந்தோஷமாய்ண்டி வாங்கனது நா தா சொல்லுவே எ பையன்ட வாங்கினதே நாலு வாங்கிட்டு வந்துருகீங்க விதவிதமா சமைக்க இதுல உனக்கு மூள வாங்கலானா தா உனக்கு கஷ்டமா சேத்து வாங்கிருக்கலா ரொம்ப நாள் ஆச்சு கேட்டே அதனால அப்டிம்பா
பசங்களு அதெல்லா விருப்பப்பட்டு சாப்டுறாங்க
கும் மூள வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கு அவங்களுக்கு மூளையும் செரி ஈரலு இதுதெல்லா அதாவது அவங்களுக்கு எப்டினா அந்த ஈரல் இதுல வந்து அவங்களுக்கு சாப்ட பிடிக்குமோ புடிக்காதோன்டு ஆரம்பத்துல என்ன வச்சிக்குவேனா இது இது சாப்ட உடம்புக்கு ரொம் ரொம்ப ரொம்ப நல்லது நெறையா ரத்தோ ஊறு அப்டின்னு சொல்லிட்டோன அப்டியா நா ஸ்ட்ராங் ஆயிருவேனா ஸ்பைடர் மேன் இப் இப்டி ஆயிருவனோ அப்பிடி ஆயிருவனோ அதான் நா சின்ன பிள்ளைல இருந்து இது வந்து அவன வந்து அந்த மா ரி கொஞ்சோ நீ சாபித் பண்ட்டன நீ வந்து இடிச்சாலே அம்மா அப்பா கீழ விழுந்துருவோ கையில இருக்கற எலும்பெல்லா உடஞ்சுரு நீ ஸ்டராங் ஆயிடுவ அப்டியே சொல்லி சொல்லி அதுல இருந்து இது உடம்புக்கு நல்லது சொன்னாலே அப் அப்டியா ஓகே குடுங்க அப்டின்ருவா அந்த மாரி சொல்லி ஒரு ஏமாத்தி வச்சாச்சு நீ லைட்டா இடிச்சாலே நாங்க விழும்போது எங்க கையில எழும்பு எல்லா உட டஞ்சுரு அப்டி சொல்லுவோ அப்டியா அப்பனா நா அடிக்கணு அதான் எங்க அப்பாவ அடிச்சிசடிச்சு தா வெளாடுவாங்கே அப்டியா அப்பனா தாத்தா இந்த தரவா போய் அடிச்சர்லா அது க்காகவே நா சாப்டணு அப்டின்னு சொல்லி அப்டி அப்டி ஆரம்பிச்சது சாப்டுற விஷயத்துல
நீங்க உங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லா போவீங்களா அடிக்கடி
ஐயோ அதெல்லா முன்னாடில்லா பாத்தீங்கன்னா அங்கதா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பே இங்க ஏதாவது இது பண்ணிட்டே இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சோ அ அத கொஞ்சோ கோடிங் இதல்லா வேல பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அங்க அனுப்பிச்சு வச்சுருவாங்க அவங்க பிளான் பண்ணியே பண்ணுவாங்க எங்க அத்த அத வந்து புரியறதுக்குதா தா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
அவங்களுக்கு வந்து பொசசிவ் அதிகமாயிடுச்சு அவங்க என்ன நெனச்சிட்டாங்கன்னா நா கல்யாணயாகி வந்ததே வந்து பிரிக்கிறதுக்காக எ பசங்க வந்ததே வந்து எல்லாத்தையு மொத் தமா பிரிச்சுட்டு வரதுக்காக ஏற்கனே பிரிஞ்சத மொத்தமா பிரிக்கிறதுக்காக தா எ பசங்க வந்தாங்கனா அவங்களுக்கு ச் அவங்க வந்து எங்க மூணு பேருமே வந்து கொஞ்சோ பொசசிவ்வாதா பாப்பாங்க
எனக்கே புரியல் இந்த மாமியார்ன்ன ஆன உடனே ஏன் இந்த அளவுக்கு மாறுறாங்க அப்டின்னு எனக்கு தெரியல இல்ல என் எல்லா மாமியாரு இப்டிதா இருக்காங்களே ஏ அவங்களு மருமகளாலா இருந்துதானே வந்திருப்பாங்க ஆஹ் நம்ம படுற அதே விஷ்யோதானே ஆமா
அவங்களுக்கு மாமியார் மாமனார் இல்ல அவங்க பாத்ததே கெடயாது
அ ஆஹ
தெரியல என்னன்னு தெரியல அதனால தானா அவங்க வந்து கொஞ்சோ ஓவர் பொசசிவ் அப்போ நம்ம என்ன பண்றது பொச சிவ் வச்சுட்டு நம்ம ஏன் அங்கிருந்து இங்க வந்துருக்கணு
ம் கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடில்லா வந்து என்னோட வீட்டுக்கார் வந்து எனக்கு ரொம்ப சப் போட்டாவா இருந்தாங்கன்னு எனக் இப்ப வந்து ஏன்னா இப்ப எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷ பிரிவுகள் இருக்குல்ல ஒரு ஆறு வருஷ பிரிவுகள் அதுதா வந்து ரொம்ப எங்கள வந்து பிரிச்சிருச்சோ அப்டின்ற மாதிரி இருக்கு
அதாவது அ ஹஸ்பண்ட் அவங் அவங்கள பொருத்தளவுல எப் டினா எதுமே வந்து அவங்களுக்கு உண்ம தெரியிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கு இங்கேயு அப்டிதா வந்துட்டு ஆ உண்ம வந்து தெரி ஞ்சிருச்சு அப்டின்னா அதுக்கப்பறோ அந்த ஒரு நிலையான ஒரு இடத்துல நிப்பாங்க அது வரைக்கியு கொஞ்சோ கஷ்டோ நம்ம நிலமதா அது வரைக்கியு அள்ளல்படு
ஏ கூட இத்தன வருஷோ இருந்தப்போ வந்து அவங்க நல்லா தா இருந்தாங்க நல்லா என்ன பாத்துட்டாங்க எல்லாமே நல்லா இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு ம் வாழ்க்க நல்லாதா இருந்த மாரி இருந்துச்சு ஆனா எப்ப அவங்க கெளம்பி இந்த கொரோனா டைம்ல தா அவங்க கெளம்பி போனாங் னாங்க போயிட்டு வர்றதுக்கு வரு ஷத்துல ஒரு தடவ வருவாங்க அப்பயு நாங்க நல்லா தா இருந்தோ இப்ப வந்து அமெரிக்காவ விட்டுட்டு வந்துட் டாங்க ஆ சேரிங்க செரி நம்ம பேசுவோ இதப் பத்
ஆ சரிங்க தோழி